லா
ஹலோ
ஆ கேட்குதுங்ளா?
ஹலோ
கேக்குதுங்ளா? நான் பேசது கேக்குதுங்ளா? ம் ஆ எப்புருக்கீங்க?
நல்லார்க்கேன்.
சாப்ட்டாச்சா?
சாப்ட்டாச்சு. நீங்க?
ஆ நாங்களு சாப்ட்டாச்சு.
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
இன்னிக்கு பெஷல் வந்து.. வெனஸ்டே, சண்டே ஆனா நம்ம என்ன சமைப்போ? ஃபிஷ் கரி, அந்த மாரிதா. நான்வெஜ் தா அந்த பாத் தா இருக்கும்.
ம்
அப்புறொ நீங்க?. ஹலோ நீங்க நீங்க?
நா வந்து, இன்னைக்கு வந்து ராஜ்மா.. ராஜ் மா அந்த ராஜ்மா அந்த பீன்ஸ் மாரி இருக்குல்ல? அது தெரியுமா உங்களுக்கு? அதுல வந்து.. கொழம்பு வச்சுட்டு, அப்புறம் வெண்டக்கா பொரியல் செஞ்சே.
ஓ கே ஓ கே ஓ கே ஓ கே அப்டிங்ளா?
ஆமா. இல்ல நீங்க சொல்லவுந்தா வந்து.. அ ப்ப ஏ அதேதா நம்ம ரெண்டு பேரு ஒரே ஊரரில்ல? அந்த ஊர்ல அப்டிதா. மண்டே அன் வெனெஸ்.. டே தா நா சாரி சண்டே அன் வெனஸ்டே தா நான்வெஜ் எடுப்பாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அம்மா இப்ப நம்ப சமையல் பத்தியே பேசலாமா உங்களுக்கு ஆ செரி நீங்க ரொம்ப விரும்பி அதிகமா சமைக்கிறது என்ன சமையலுங்க
எனக்கு ஸ்வீட்ஸ் பண்றதுனா புடிக்கும் சமைக்கிறதுன்னா வந் து ம் ரொம்ப புடிச்சதுன்னா எனக்கு ஃப்ரைடு ரைஸ் தா பிடிக்கும் ஆனா செய்யறதுக்குதா கொஞ்ச கஷ்டப்படனும் மெனக்கெடனும் ம்
ஓகே ஓகே ஓகே ஓகே ஆனா சமையலும் ஒரு கலை இல்ல
அந்த ஹேப்பிமா போட்டு பண்ணா அந்த டேஸ்ட்டு வந்து நல்ல சூ ப்பரா வரும் இந்த பன்னீர் பிரைட் ரைஸூ அந்த மாரிலாம் செஞ்சா செம சூப்பரா இருக்கும் ஆனா ஏன் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹேப்பிமாலா யூஸ் பண்ண கூடாது சாஸ்ஸு இந்த சோயா சாஸு கிரீன் சில்லி சாஸு அந்த சாஸு ரெட் சில்லி சாஸு இதெல்லாம் வச்சிருக்கேன் நீங்க எந்த சாஸு ஊத்தனாலுமே நம் டேஸ்ட்டு வரமாட்டேந்து
ம் கண்டிப்பா கண்டிப்பா
அதா அவரு சொல்றது என்னன்னா அவுங்க அஜின மோட்டோ போடுவாங்க அது போடாம செரி இதான் இ தான் இப்டிதான் சாப்புணும் இதுதா ஒரிஜினல் டேஸ்ட்டா அது ஒரிஜினல் டேஸ்ட்டு கெடையாது அப்டின் சொல்லுவாரு
அந்த மாரிதா ஓகே ஓகேக்கா நா வந்து நான்வெஜ்லா கொஞ்சம் நல்லா விரும்பி சமைப்பேன் சோ அந்த மாரி ஃபிஷ் கறி ம சில்லி சிக்கன் அந்த மார்லா கொஞ்சோ பிரியாணி கொஞ்சம் நல்லா விரும்பி செய்வன்
நீங்க சொல்ற சில்லி சிக்கனே வந்து எங்க ஊர்ல இப்ப இருக்க இந்த ஊர்ல வந்து சில்லி சிக்கன்னா தெரியாது சிக்கன் பக்கோடா
ஓ ஓகே ஓகே அந்த மாரிதான் சொன்னாதா தெரியும்
ஆமா டு ஃபஸ்ட்டு போயி நாங்க ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்தப்போ போய் சில்லி சிக்கன் கொடுங்கன்னு கேட் டு அவுங்க என்ன பண்ணாங்க கிரேவிய ஊத்தி குடுத்துட்டாங்க இதுதான் வந்து சில்லி சிக் கன் கிரேவி அப்டின் ஏங்க நாங்க கிரேவிய கேக்கலங்க சில்லி சிக்கன் கேட்டோம் என்ன கே க்கறீங்கனே தெர்ல அப்புறம் அந்த கை நீட்டி இதுதானு காட்ன இது சிக்கன் பக்கோடாங்க அப்டின்னாங்க
ஓகே ஓகே ஓகே ஆமா வெளிய போயி சாப்புறதுக்கு நம் வீட்லே செஞ்சி சாப்பறது கொஞ்சம் மனநிறைவாதா இருக் புள்ள
ஆமா எனக்கு இந்த பானிபூரி சாப்பறதுனா ரொம்ப புடிக்கும் ஆனா இப்போ நறையா வீடியோஸ் வந்துச்சா பானிபூரிய புடிச்சி அதனால வந்து அது அப்டே விட்டாச்சி அந்த பாணிய ரெடிமேட் அந்த பூரி இருக்குல்ல அத எடுத்துட்டு வந்து நம்பளே போடறது உள்ள ஸ்டஃபிங்கு அந்த பானி எல்லாம் நம்மளே ரெடி பண்றது வீட்லே சாப்படறது
கண்டிப்பா கண்டிப்பா வெளிய வாங்கி செய்றதில்ல
எனக்கு வக்கிறதில்ல சொல்லுங்க
ம்ஹூ வெளிய வாங்கி சாப்படறதுல்லா நம்ப வீட்லே செஞ்சி சாப்படறது இன்னமு சுத்தமா இருக்கும் இல்ல
ஆமா நா வந்து சமைக்கிறதுன்னா வந்து ம் கல்யாணத்துக்கு அப்புற அதுவு என் பொண்ணு பொறந்ததுக்கப்புற தா நல்லா சமைக்கவே கத்துக்கிட்டே எனக்கு ஒன்னுமே தெரியாது அ எங்க அம்மா வீட்ல இருந்து தோச சுடுவே அவ்ளொதா டீ கூட வெச்சதே கெடயாது ஆ இங்கெ வந்து கொழந்தெக்கு எதாவுது குடுக்கணுமே பக் பண்ணனுமே அப்பதா இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லா யூ டியூப் வீடியோஸ் எல்லா அப்போ அப்போதா இந்த ஜியோ வந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவ்ளோ டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்லா அன்லிமிடெட்டா டேட்டா யூஸ் பண்ணிக்லா அப்பிடிங்கெற மாதிரி அப்பதா அந்த இதே வந் வந்துது ஒரு டென் டுவல்வ் இயர்ஸ் முன்னாடி அப்ப இருந்துதாவந்து இந்த யூடியூப் அ பாக்கறது அந்த மாதிரி எல்லா போய் வீடியோஸ் பாக்கவே கத்துகிட்டாச்சு
ஓகே ஓகே நா வந்து சமயெல் பாத்தீங்கெனா நீங்க சொன்ன மாரியே ஆ அம்மா அப்பாக்காக்கு நா சமக்கெல ஹஸ்பண்டுக்காகு நா சமக்கெல நா சமக்கெ நல்லா டேஸ்ட்டா சமக்கே ஏ கொழந்தைங்கக்காக தா அவுங்க நல்லா விரும்பி சா சாப்புடுணு சொல்ட்டு அவுங்களுக்காக தா இன்னு எப்புடி எல்லா டேஸ்ட்டு பண்ணி அவுங்களுக்கு செஞ்சு குடுக்கலா ஹெல்த்தியா அப்டின்னு நெனச்சு அந்த மாரி தா அவுங்களுக்காக தா நா கொஞ்சொ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சொ சமெக்க நல்லா கத்துகிட்டாது செஞ்சு குடுத்தே தத அவ்ங்களுக்கு
ஹெல்த்தியானா என்னென்ன செய்வீங்கா
ஹெல்த்தியானா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அந்த மாரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு மே கொஞ்சொ டோஸ்ட் பண்ணி அப் அந்த ப்ரை இது பண்ணி நம்ப க்ரைண்ட் பண்ணி நம்ப ஒரு லட்டு மாரி டெய்லி ஒன்னொன்னு குடுப்பே அது பெண் கொழந்தைங்களுக்கு குடுத்தா கொஞ்சொ இன்னு நல்லது இல்லயா அந்த மாரி எல்லுருண்ட அந்த மாரி
ஆ
ஆப்பட குடுப்பே உளுந்தங்கஞ்சி
ம்
அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ல்லா ஏ பையனுங்களுக்கா ரொம்ப புடிக்கு உவிரும்பி சாப்புடுவாங்க ச அந்த மாரி ஹெல்த்தியா குடுப்ப இன்னு வந்து என்ன சொல்றது ஒரு கீர சாதமா இருந்தாலு சரி அதுல இன்னு கொஞ்ச பஃளேவருக்கு பூண்டு எல்லா போட்டு ட்டு கொஞ்சோ டிஃப்ரெண்டா அவுங்களுக்கு ஏத்த மாரி கொஞ்சோ இஞ்சி பூண்டு பே ஸ்மெல் இருந்தா ரொம்ப புடிக்கு அவுங்களுக்கு
ஒ இங்க ஆகாதுங்க அந்த ஸ்மெ ல்லே ஆகாது நா என்ன செய்வேன்னா இந்த கம்பு லட்டு அந்த மாதிரி அ செகப்பு அவுள் உருண்ட இது மாதிரி என பையனுக்கு உருண்ட உருண்டன்னா ரொம்ப புடிக்கு அந்த மாதிரி உருண்டெங்க செய்வே அதுக்கப்றோ இந்த சிறுதானியம் எல்லா போட்டு அ அந்த அத வந்து வறுத்து காய வெச்சு அந்த காய வெச்சு வறு த்து அரச்சு அதுல வந்து கஞ்சி செஞ்சு குடுப்பே கொழுக்கட்ட அதுலயு உருண்ட அதுக்கப்றோ அந்த கருப்பு கவுனி அரிசி க்குல அதுல வந்து அத காய வெ ச்சு அத பொடுச்சு அதுல கஞ்சி அந்த மாரி அப்பறொ அந்த ராகி கூழ் அது அந்த அது வந்து பவ்டரா வெச்சு எ எப்டின்னா எங்க வீட்ல பிஸ்கெட் கூட வாங்கி தரமாட்டாரு ஏ ஹஸ்பண்ட் வந்து பிஸ்கெட் எல்லா தெரியாதப்போ சாப்ட்டாச்சு இப்ப அது வேண்டா அது வே நல்லது இல்லன்னு தெருஞ்சது குடுக்க கூடாது கொழந்தெங்களுக்குன்னு அப்போ வந்து ம் பிஸ்கட் வர க்கிமே இந்த ராகி பிஸ்கெட் இது எல்லாமே நா தா பண்ண எ எகிட்ட அவன்ல்லா கெடயாது செரி சும்மா ட்ரை தான பண்ணுவோ பண்ணுவோ அப்டின்னு ராகி பிஸ்கெட் பண்ண நல்லா தா இருந்ததுங்க சூப்பரா இருந்தது என்ன பட்டர் நறையா நா பட்டர்லயே பண்ணே ஒரு வாட்டி நெய்லெயே பண்ணேன் அது ரொம்ப சாஃப்டா இருந்தது அதுக்கப்றோ அந்த ராகி முறுக்கு அதுக்கப்றோ இந்த ஓமப்படி ம் இப்போ இது என்னன்னா கேக்கு கேக்கு கூட நானே பண்ணே
நான் வீட் வுளோர்ல பண்ணிருக்கே அது மாதி
ஆ நா வந்து ராகில பண்ணிருக்கே அது என்னன்னா வந்து எங்க அம்மா கேப்பாங்க இங்க இருக் கும் போது ஒரு தட்ட தூக்கி அப்டி வச்சதில்ல இப்ப நீ அங்க போய் நீதா செய்றியா நீ என்னென்னமோ செய்றியே அப்டின்னு சரிம்மா நா ஊருக்கு வரும்போது செஞ்சு தரமா அப்டின் சொல்லுவே அப்றோ ஊருக்கு போனா எடத்த விட்டு எந்திரிக்றதே கெடையாது நமக்கு எந்திரிச்சு உக்காரு போதே அம்மா கா டீ கொண்டு வந்து குடுத்துருவாங்க பின்ன நம்ம எங்க போய் அங்க வேல செய்றது இங்க இருந்து அங்க போறதே ரெஸ்ட் எடுக்கதா அங்கியு போய் யார்ரா வேல செய்றது அப்டின்னு செய்றதே கெடையாது
அதா சொ ஒரு நாள் கூட வீட்ல இருந்து சமைச்சதே இல்ல என பொண்ணா அங்க போய் இப்டில்லா சமைக்குது அந்த மாரிலா எங்க அப்பா சொல்லுவாரு சோ
எங்க அப்பா சொல்லுவாரு உ பசங்களுக்கு மட்டு செஞ்சு தரியே உங்க அப்பாக்கு செஞ்சு தரணுனு உனக்கு தோணுதா அப்டின்னு எங்கப்பாவு கேப்பாரு
ம் அம்மா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்றாங்க தாத்தா அப்டின்னு சொல்லுவாங்க பசங்க
அப்டியேதா சொல்லுவாங்க ஆ ஏதா ஒண்ணு பாத்தா அப்றோ கண்ணு நீ ஊருக்கு வரும்போது இது செஞ்சு தரியா அப்டின்னு எங்க அப்பா கேட்பாரு
ம் ம்
ஆ சரிப்பா செஞ்சு தரேன அப்டின்னு சொல்லுவே ஆனா செய்யவே மாட்ட
ஹெல்த்தியானது இன்னு புட் பாத்திங்ன்னா பச்ச பயிறு மொளக்கட்னத குடுக்குறது மொள கட்ன எல்லா த தானியங்களுமே குடுப்பே
ம்
அந்த மாரி சுண்டல் பச்சப்பயிறு கருப்பு ஒரு சுண்டல்லு அந்த மாரி கொள்ள இருக்குல்ல
அந்த மாதிரி எல்லாமே நானும் காலையில வந்து டெய்லி எதோ கருப்பு சுண்டலோ வெள்ள சுண்டலு அதுக்கப்புறோம் அந்த பச்ச பயிறு அ வேர்கல்ல இந்த மாதிரி எதோ ஒண்ணு டெய்லி காலையில ஒண்ணு இருக்கூம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறோம் அது இல்லாம காய்கறி ஏதாவ்து ஒரு பொரியல் அதுக்கப்புறோம் இந்த கொழம்பு ஏதோ ஒரு கொழம்பு அப்டி இருக்கும்
ம் அந்த மாரி குடுப்பே அப்றோ ப்ரோட்டீன் கொஞ்சோ அதிகமா சேத்துக்றதுக்காதான நம்ம பச்ச பயறு இதெல்லா குடுக்றோ எக்கு குடுப்பே சோ அது எக்கே வந்து ஆ ஆம்லேட் போட்டா என்னோட பையனுக்கு புடிக்காது அதுலியே நா டிஃப்ரெண்டா மிக்ஸ் பண்ணு நறியா சோ இல்ல பாயில் பண்ணா கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க அந்த ஆம்லேட் அந்த மாரி குடுத்தால்லா அவுங்களுக்கு அந்த
ஏ பொண்ணுக்கு ஆம்லெட்தா புடிக்கு க்கு எ பையனுக்கு பாயில் பண்ணது தா புடிக்கு எனக்கு மூடுக்கேத் அந்த மாதிரி அப்பப்ப அது புடிக்கு
ஆ அதுலியே பாயில் பண்ண எக்க வந்து கேரட்லா வெச்சு கண்ணுலா வெச்சு அந்த மாரிலா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா ஒரு என்ன சொல்லது ரேபிட் மாரில்லா செஞ்சு வச்சு குப்பேன் அப்பதான் அவன் சாப்புடுவான் சே எப்டியாச்சி டிஃப்ரெண்ட் டிஃப்ரண்டா ப்ரசன்டேஷன்ருந்தா கொஞ்ச சாப்டுவாங்களேன் சொல்ட்டு நானும் அது மாரில்லா
நானும் அந்த மாதிரி நீங்க ஸ் இந்த ஆன்லைன்ல எக் கட்டர் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா எக்கு கட் பண்ணி தருமே அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கட் பண்ணி வச்சு அவனே சாப்பட்ற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறோம் ம் வேற என்னன்னா இந்த ராகி தோச கம்பு தோச அப்புறோம் பச்ச பயிர் க்கு தோச சிறுபருப்பு தோச இந்த மாதிரி தோசை ஐ ட்டமா போகூம்
நா பாசிப்பருப்பு தோஸ் செய்வேன் நல்லா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரொம்ப அதிகோம் ஆ ஒன் அவர் கூட ஊற வச்சி டக்குன் செஞ்சிற்லாம் நம்பெல்யா ஆ‌ அடதோச மாரிதான் டக்குனு நம்ம செஞ்சிற்லாம் அது கொஞ்சோ விரும்பி சாப்புடுவாங்க பாசி பருப்பு தோசன்னா அதே மாரி பிரௌன்னா வரும் நம்பள்க்கு இந்த ஒயிட் மாவு தோச மாரி கலர்ல வந்துரும்மா சோ அது அவங்களுக்கு தெரியாது அது நல்ல ஒரு கொஞ்ச காரமா இருக்க மாரி சட்னி செஞ்சுட்டோம்னா கொஞ்சோ அந்த டேஸ்ட் நல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது செஞ்சு சாப்ட்ருவாங்க சோ அந்த மார்லா கொஞ் ஹெல்த்தி ஆனா வெளியில போய் சாப்டாம இந்த மாரி டேஸ்ட்டா நம்ம எப்டி சமைக்கணு யோஸ்ட்டே இருப்ப நானு நம்ம வீட்லே ட்ரை பண்லாம் சாண்ட்வெஜ்ஜு அந்த மாரி கூட வெளிய வாங்காம நானே கொஞ்ச டிஃப்ரெண்டா சமைச்சி எனக்கும் அது ரொம்ப புடிக்குன் வச்சுக்கோங்கள
ம் அது என்னன்னா ஆ நம்ம செய்யறத அங்க பாராட்னாங்கன்னா நமக்கு செய்யணுனு இன்னும் தோணும்
பசங்க பாராட்ட மாட்டாங்க அவங்க சாப்ட்டாவே எனக்கு போதும் சாப்ட்டாங்களா அப்ப அவங்களுக்கு புடிச்சிருக்கு ச புடிக்கலேன்னா அவங்க தொடவே மாட்டாங்க சோ அவங்க சாப்ட்டாங்களா சரி ஓகே கண்டிப்பா இத நம்ம கண்டினியூ பண்ணீர்லாம்
பாராட்டு அப்டிங்கறது எப்டீன்னா அம்மாக்கு எங்க அம்மாக்கு உடனே ஃபோன் பண்ணி அம்மா இத செஞ்சாங்க சூப் ப்பரா இருந்துச்சுமா அப்டி சொல்லுவாங்க ஆ ஆனா ஏ பொண்ணு எப்பவுமே சொல்லுவா ஏதோ ஒன்ன சாப்ட்டானா அம்மா சூப்பர்மா அம்மா சூப்பர்மா இன்னொரு நாள் இத செஞ்சு தரியாமா அப்டின்னு கேப்பாங்க ஆனா இவன் ஏ பையே ஆ ஓகே பேசிட்டாங்க ஓகே ம்